ஹலோ
ஹலோ சிஸ் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் எங்க பாத்து ரொம்ப நாளாச்சு
ஆமாங்க என்ன பண்றீங்க வீட்டிலலா நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் பையே நல்லா இருக்கானா
உம் நல்லா இருக்காங்க இப்பதா ஸ்கூல்
ம் அலுவாம ஸ்கூலுக்கு போயிறானா
ஆ போயிறாங்க என்னா ஏதோ எங்க இருக்கறீங்க நீங்க பின்னாடி ஏதோ ச சவுண்டு கேக்குது எதோ ரொம்ப இதாருக்குது
இல்லைங்களே வீட்லதா இருக்கே
வீட்லதா இருக்கீங்களா பின்னாடி எதோ ஆஹ் இப்ப கரெக்டா இருக்குங்க ஆனா பின்னடி ஏதோ சவுண்ட் கேக்குதுனால ஏதோ சர சர சர ஏதோ பவு ஸ்ல உருட்ற மாரி சம்திங் ஓகே ஓகே ஓகே சேரி சேரிங்க
ஓகேங்க சிஸ்டர் அப்றோ உ எங்க ரெண்டு நாளா ஃபனே காணும் சாப்பாடுல சாப்பாடு வேலயெல்லா முடிஞ்சிருச்சிங்களா
ஆ சாப்பாடு வேல முடிஞ்சிருச்சு சாப்டாச்சு அப்புற கொஞ்சோ வீட்ல ஸ்பெஷல்லா ஒன்னு இல்லங்க தக்காளி குழம்பு
ம் ம்
ஆ வீடல கொஞ்சோ ஒர்க் அப்றதா வந்து காட்ல கொஞ்சோ தன் தென்ன மர இருக்குது தென்ன தோப்பு
சேரி சேரிங்க
ஒரு ஆள வர சொல்லி இருந்தாங்க கூட ஒரு தூர அக்காவ வர சொல்லி இந்த மட்ட எல்லா எடுத்து போட்டுட்டு கொஞ்சோ உர வச்சு ரெடி பண்ணலான்டு
ம் ம்
அதுக்கு வந்து அப்டியே ரெடி பண்ணிட்டு இருக்கே வைங்கள உரம் இருக்கு எனக்கு என்னன்ன உரம் போட்ணு தெரியாது வீட்டுக்காரங்க அவிங்க எடுத்து வச்சுட் போனாங்க அத ஒரு ஒரு நாலஞ்சு ஒரொ கலக்கி மரத்தை சுத்தி அப்டியே ரவுண்டா போட்டுட்டு தண்ணி வுடுவோ
ஓ சேரி சேரி
ஸோ அதனால அப்டியே போயட்டுருக்கு வைங்களே
ம் கோழிவாங்கி விடுறேன்னு சொன்னீங்களே என்னச்சுங்க
எங்கங்கே சிஸ்டர் கோழிய வந்து வாங்கிவிட்டா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு முப் முப்பது கோழியு வாங்கிவிட்டோமா முப்பது குஞ்சு ஒரு மூவாயிர ரூவாய்க்கு அது என்னன்னு தெரியல எப்ப ஆமா ஆனா வாங்கிகிட்டு வரப்போ நல்லா தா இருக்கு ஒரு மூணு நாள் நல்லா இருக்க அதுக்கப்பறோ அது நோய் வந்த மாரி வந்து அப்படியே இறந்துடுச்சு அதுக்கப்பற ஒரு பதினி ஆ ஆ பறவ காய்ச்சலா அதாவது சீசன்ல தா அது அந்த டைம்ல தா வரு எல்லா டைமு இருக்காது ஆனா நா வாங்கிட்டு வந்த போ அது என்ன தெர்ல ஒரு வேள மழ அழலமா இருந்தனால என்னன்னு சொல்லி தெரியல சேர்ல அப்ரோ இப்ப ரீசண்ட்டா மறுபடியு ஒரு பதினஞ்சு வாங்கி விட்டு அதுல ஒரு எட்டு ஒன்பது போச்சு அதுல கடசியில ஆறு தா இருக்கு
சேரி சேரிங்க அது முத நாளே நமக்கு தெரியும்ல கோழி சாவப்போற மாரி ஏதாவது சிம்டம்ஸ் காட்டுன்ல
அது எப்டின்னே என்னன்னே தெரியலங்க மின்னல்லா வந்து என்ன ஆகுனா அது நமக்கு தெரியு இப்ப ஒரு கோழி வந்து நல்லாவே இருக்கு சாப்பட்ற மாரி இருக்கு அப்டியே ஒரு அப்படி கொஞ்சோ குறு குறுகின மாரி அப்டியே படுத்தே இருக்கு இர பொறுக்காது ஆக்டிவா இருக்காது
ம்
சோ அங்கிங்கேயு போய் ஆக்டிவா இருக்கது அது அப்டியே சாப்ட்டு ரெஸ்ட் எடுக்ற மாரியே இருக்கு அப்டி ஆ அது என்ன ஆகுதுன்னா அப்டியே ஃபீவர் வந்த மாரி இருக்கு நம்ம நமக்கு பீவர் அடிச்சா எப்டி இருக்கு அதனால அப்டியே தொட்டு கோழியெல்லா கோலீக்ஸ் ஆ ஆள்கிட்டயே போக முடியாது சிக்கவே சிக்காது
ஓ செரி செரி
ஆனா இப்பெல்லா போனாலளுமே கிட்டே அப்படியே படுத்தே இருக்குது அந்த ரொம்ப அது ஏதோ என்ன பண்ணதுனு தெரியமாட்டேங்குதுங்க அந்த தல இதெல்லா தொட்டு பாத்தோம்னா நல்லா சூடா நமக்கு காய்சல் அடைச்சா எப்டி இருக்கு அந்த மாரி காய்ச்சல் அடிக்குது அப்பா இற பொருக்குலா அப்டியே ஒரே நாளல்ல இறந்துடுது
ம் செரி செரி இந்த அ எங்க அத்த ஒருத்தவங்க கோழி இது மாரிதா கோழி வளத்துவாங்க அவங்க வந்து இந்த அரிசியில ஆ வேப்பல அப்றோ இன்னோ எது சின்ன வெங்காயோ மஞ்சளு ஜீரகோ மெளகு இதெல்லாமே அந்த முடக்காத்தா அ அங்க எதோ நெறைய தழலா இருக்குல்ல
ஆ ஹா
எப்டி சொல்றது இந்த காய்ச்சலுக்கு தின்னூற்று பச்ச
ஆ
இந்த மாரி எலயெல்லா கெடைக்கறதெல்லா வந்து அர ச்சு அதுல மிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த அரிசியோட
ஓ செரி செரி செரி
அது வந்து மிக்சில போட்டு அரச்சு அந்த மிக்ஸ் பண்ணிடம்னா கோழி அத கொத்தி சாப்டும்போது அது அதுக்கு ஸ்ட்ரென்த் தான வரு
ஓகே ஓகே நா வந்து இது கலந்து வெப்பே வெங்காயோ இருக்குல சின்ன வெங்காயோ அத தட்டி இது பண்ணி அத கலந்து வெப்பே
உம் நீங்களு எல்லா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மஞ்சத்தூள்
கண்டிப்பா கண்டிப் இந்த டைம் நா ட்ரை பண்ணி பாக்குற ஆ ஆ ஆ
க்கு வந்து காய்ச்சல் வந்தா நம்ம என்னென்னல்லா ஆ ஹோம் ரெமிடி என்னன்னலா செய்வமோ அதுக்கு அது வந்து கொஞ்ச இதா ட்ரையா இருக் க மாரி எடுத்து இந்த இஞ்சி கூட பூண்டு கூட தட்டி போட்லா
ஆ
அந்த மாரி ட்ரை பண்ணுங்க
கண்டிப்பா சிஸ்டர் ட்ரை பண்ற
ஆ அ அந்த மாரி செய்வாங்க அப் அப் ஆனா அப்டி செஞ்சுமே சில கோழிகள்லா எ நந்துதா போது அதுக்கு நெறைய சொட்டு மருந்து வாயில கொஞ்சொ ஊசி இதெல்லா போடுவாங்ளே அத அந்த மார் லா ஊசியில மருந்து எடுத்து எடுத்து வுடுவாங்க வாய்க்குள்ளார
நா பெருசா இது நம்முளுது காட்ல இருக்கனால தனியாதா இருக்குதுன்ட்டு பெருசா அந்த மருந்தெல்லா எதுவுட மாட்டாங்க அப்டியே அ கொஞ்சோ அரிசி இது பண்ணிட்டு இந்த வெங்காயோ இது மாரி போடுவே அப்பறோ ரொம்ப முடியலனா தா வாங்கிட்டு வந்து மருந்து வுடுவோங்க
ம்
ஆனா அது வந்து இந்த பண்ணையில வச்சிருக்கிறது நெறைய இதெல்லா வந்து ஃபுல்லா மெடிசன்லே வளரு து அது என்னங்க அது நம்ம சாப்பட்றப்ப நமக்கு அது டேஸ்ட்
ஆமாமா நமக்கு அதுதா இன்ஃபெக்ட் ஆகு
ஆ இப்ப இன்னிக்கெலா நெறைய பொண்ணுங்க பசங்களா வந்து சீக்கிரமாவே அந்த ப பசங்களா பொண்ணுங்ளா சீக்கிரமாவே அந்த ஏஜ் அட்டன் பண்ணிற்றாங்க சோ அது ரீசன் வந்து பாக்றப்போ ஒபிசி டி இன்னொன்னு மெய்னா இது வந்து இப்போ நம்ம சொல்றோ இப்ப இந்த கோழி பண்ணைல இந்த வளர்ப்பு கோழிலா வாங்குறோல்ல வளர்ப்பு கோழிலிலா ஃபுல்லாவே மெடிசன் தாங்க இப்போ வா வளர்பு க்கு இந்த பிராய்லர் கோழலா டே எடுக்கிறாங்கல்ல அந்த வெள நல்லா இருக்குல்லா அதெல்லா பாருங்க ப்ரீடிங்கே வந்து ஃபுல்லா மருந்து தா
ம் ம் ம்
ஆனா எல்லா டாக்டர்சு என்ன சொல்றாங்ன்னா எல்லாரு சஜெஸ்ட் பண்றப்ப வந்து இல்ல அது வந்து எந்த ப்ராப்ளமு இல்ல
ஆ அப்டிதா இப்போ இருக்கிற இப்போ நெறைய ஆராய்ச் ச்சில அது அதுலெல்லா எந்த பிரச்சனையு இல்லன் தா சொல்றாங்க
ஆ எல்ல அப்டிதா சொல்றாங்க ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்களே அந்த குழந்தைங்கலா சீக்கிரமாகவே வந்து மெச்சூரிட்டி ஆகுறது சோ அது வந்து இதுவு ஒரு ரீசன்னு சொல்றாங்க அப்பறோ எல்லாமே இன்னைக்கு நம்ம ஃபுட் ஐட்டம் எல்லாமே சேன்ஜ் ஆகுது
ம் ம்
சோ இதுவு இருக்கு அதனால நா முடிஞ்ச வரைக்கு நா மெயினா வந்து இப்ப இந்த கோழி வாங்கி விட்டதே பையனுக்கோசரோ தா அவ வந்து முட்ட ஊருக்கு போனாலு ஃபுல்லா அவ சின்ன வயசுலந்து நல்ல சாப்டு பலகிட்டா சாப்டு பழகுனதுனால அது அந்த பிராய்லர் வாங்கி முட்டை கொடுக்குல எனக்கு அது மனசே வர்ல அதனால சரி நம்மளதா காடு இருக்குல அப்டி என்ன அப்டி த அ அதுக்கேத்த மாதிரி அப்டே கொஞ்சோ வாங்கி விட்டே எங்க ஏ வாங்கி விட்டது ஒரு சில டைம் நல்லாருக்கு ஒரு சில டைம் இதாயிருது ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ சிஸ்டர் சிஸ்டர் கேக்குதுங்களா ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா ஹலோ